வணக்கம் ஆ கேக்குதுங்களா நா பேசுறது தெளிவா
கேக்குதுங்க சிஸ்டர் சொல்லுங்க
சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேங்க நீங்க என்ன பண்றீங்க
நா இப்பதா கொஞ்சோ வேலையெல்லா முடிச்சுட்டு கொஞ்ச ரெஸ்ட் டைம்
ஓகே
அதுக்கடுத்து சாப்ட எல்லா வருவாங்க அப்ப சாப்பாடு வச்சுக்கணும்
ஆ
உங்க வீட்ல எல்லா வேலையு முடிஞ்சிருச்சா
ஆ முடிஞ்சுங்க உங்க வீட்ல நறைய பேர் இருக்காங்களா
ஆமாங்க ஜாயின் ஃபேமிலி
ஓ சூப்பர் ஜாயின் ஃபேமிலில சந்தோஷமாவு இருக்கு
ஆ அதேதா கஷ்டமாவு இருக்கும்
ம்
நா அங்க அம்மா வீட்டும் பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலிதா அப்பா வீட்டு சைடும் பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி அதனால எனக்கு கொஞ்ச பெருசா தெரியல
செரி இப்ப நீங்க இருக்குறதுல யார் யார் இருக்கீங்க
அ நானு அ மாமியாரு ஹஸ்பண்டோட அண்ண அ அண்ண ஒய்ஃப் தம்பி தம்பி ஒய்ஃப் இருக்கோ நாத்தனார் ஒருத்தவங்க இருக்காங்க
ஓ அவங்க எல்லா வீட்டு வேலையல்லா செய்வாங்களால இல்ல
ஆ செய்வோ செய்வோங்க ஆளுக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு
ஓகே ஓகே ம்
ரெண்டு பேருக்கு வேலை இருந்தா ஒருத்தவங்களுக்கு அன்னிக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் ரெண்டு பேரும் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஆ அப்பயும் ஏதாவது வரும் தான் மனஸ்தாபம் ஆமா உங்கள்து எப்படி உங்க நீங்க எப்படி உங்க ஃபேமிலி
ஃபேமிலி லா இல்லைங்க நாங்க நாலு பேர்தா
ஆ சரிங்க சரிங்க அப்புறம் ம் ம் ம் உங்களுக்கு சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா
ஆ முடிஞ்சிருச்சி மதியம் என்ன பண்ணீங்க இப்ப
எங்க வீட்ல இன்னைக்கு மு முட்ட கொழம்புங்க
ஓகே ஆ அப்றோ
முட்டை குழம்பு அப்பள ஆ அப்பள அதுல பக்க முட்டைய வேவச்சு சாப்ட்டு போ
அவ்ளதா
ஆமாங்க
சூப்பர் காலையில
காலையில இட்லி
ஓகே ஓகே
உங்க பள்ளி பருவல்லா உங்களுக்கு ஞாபக இருக்கா
அதெல்லா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க
நா வந்து இதுக்க பிஎஸ்சி முடிச்சிருக்கங்க
ம் உங்களுக்கு குழந்தைங்க
பே இருக்காங்க
ம் என்ன பண்றாங்க
ஸ்கூல் தான் போறாங்க
ம் ரெண்டுமே பசங்களா
ஆமாங்க உங்களுக்கு
எனக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பைய நீ எந்த ஸ்டண்டர்டு படிக்கிறாங்க
ஆ ஃபோர்து ஒருத்தவங்க ஃபஸ்ட்டு ஒருத்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒருத்தவங்க
சூப்பர்
ஆமாங்க
ஆ நீங்க அது இருக்கு முன்ன ஏத ஒர்க் அனுப்புவாங்களா இல்ல அது மாதிரி எல்லா பண்ண மாட்டாங்கலா
அ இல்லவோ ஆ ஆஹா அதுலா அனுப் அனுப்ப மாட்டாங்க வீட்ல இருந்து பண்றதுக்கே ஏதாவது சொல்லிக்கிட்டுதான் இருப்பாங்க
ம் உங்களுக்கு இந்த மாரி ஒர்க் பண்ணறது ரொம்ப புடிக்குமா
ஆ எனக்கு ரொம்ப புடிக்கு நான் இதுவும் பண்ணிக்கிட்டு ம் ஹோம் மேடா கேக் செஞ்சு செஞ்சுட்டு இருக்கே
அ
ஆமா நா எனக்கும் தனியா ஒரு ஓடிஜி வச்சிருக்கேன்
ஆ
அது அது நான் என்னோட இதுல நான் செஞ்சுக்கணு
பரவாயில்லைங்க உங்கள வேலைக்கு போ வேணான்னு சொன்னாலு நீங்க ஓன்னா ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க பாத்
ஆமா இல்லை நம்ம எப்படி சொல்ல நம் ரொம்ப எல்லாத்துக்குமே ஒருத்தங்கோல்ட்ட எதிர்பார்த்துக்கிட்டே ஹஸ்பண்டா இருந்தாலுமே கேட்டுக்கிட்டே இருக்க கூடாதுல்ல
ஓகே ம் அவரு என்ன ஒர்க்காஸ் கவர்மெண்ட் ஜாப்புங்களா இல்ல
இல்லை பிரைவேட்ல தான் இருக்காங்க
ஓகே ஓகே இப்ப நீங்க கேக் செஞ்சீங்கன்னா எப்டி கடைக்கி குடுப்பீங்களா இல்ல
இல்லை இல்லை ஆர்டரு கொடுக்குற மாதிரி பேர்த்டேக்கு அந்த மாதிரி மொதல் நாள் ஆர்டர் குடுப்பாங்க செஞ்சு குடுப்பே
சரி இந்த கேக்கு செய்யுறத எப்படி கத்துக்கிட்டீங்க
அது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு தானா எந்த கிளாஸும் எல்லா போல இன்ட்ரெஸ்ட் இருந்து சும்மா தா ஆனா குக்கர்ல எல்லா செய்வாங்கல்ல அந்த மாதிரி மெதுவா செஞ்சு செஞ்சு கத்துக்கிட்டேன் அப்டியே கொஞ்ச கொஞ்சம் ஓன்னா வந்துருச்சு அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு அவு உங்க ரிலேஷன் ஒருத்தி ஒருத்தவுங்க வந்து கேக் செஞ்சு இந்த மாதிரி தான் விக்கிற பேக்கரா இருக்காங்க அவுங்கள்ட்ட தெரியாத ஒன்னு ரெண்டு டிப்ஸ்னா அவன் என் ஃப்ரெண்டு் மூலயமா கேட்டுப்பே மத்தபடி எந்த கிளாஸ்ஸுலாம் போல
இப்ப நீங்க குக்கர்லயே செஞ்சிருவீங்களா
இல்ல இல்ல முன்ன ஃபஸ்ட்டு வீட்டுக்கு செய்ஞ்சு பசங்களுக்கு செஞ்சு குடுப்பே மொத அந்த மாரி செஞ்ச அப்பறோ நம்ம விக்கிற விக் கிறண்ணம் போது அது ப பர்ஃபெக்ட்டா செஞ்சு குடுக்கணுல. அதனால அப்றோ அ ஓ டி ஜி வாங்கியாச்சு.
ஓகே ஓகே அ
ம்
செரி நீங்க எனக்கு ஒரு டிப்ஸ் சொல்றீங்களா குக்
குக்கர்ல வந்து நீங்க கல்லுப்பு இருக்குல்ல அது நீங்க அளவு எப்டி சொல்றது குவான்டிட்டிய பொறுத்து உங்களுக்கு வரும் நீங்க ஃபர்ஸ்ட்டு கல்லுப்பு போட்டு எல்லா மே இந்த மிக்ஸ் பண்றதுல கேக் வீடியோ பாத்துக்கோங்க உங்களுக்கு அது மிக் ஸ் பண்ணிட்டு ஒரு ரவுண்டான பவுல் எதாவ்து த அலுமினியத்துல வைங்க ஏன்னா அ சில்வர்ல வச்சீங்கன்னா கருப்பாகிடு. அலுமினிய பாத்திரத்துல ரவுண்டா வி்க்கிதுல கேக் இதுன்னே விக்கும் பாருங்க. அதுல ஊத்தி வச்சுட்டு ஃபஸ்ட்டு குக்கர்ல அந்த நம்
சொல்லுங்க சொல்லுங்க மேடம் இல்ல குக்கர்ல வந்து உப்பு போட்றணுமா?
கல்லுப்பு போட்டுக்கணு.
அ அப்ப சாப்பாடு வைக்கும் போது நம்ம தண்ணி ஊத்தி வைக்கிறோம்ல அது மாரி அ
அ தண்ணி ஊத்தி வைக்கணு இது கல்லுப்பு போட்டுட்டு அதுக்கு மேல வந்து ஒரு ஸ்டாண்டு மார் இருக்குள்ள சாப்பாடு சாதொல்லா எறக்கி வப்பாங்களே கலவடன்னு சொல்லுவாங்க அத அது மாதிரி ஒன்ன வைக் ச்சரணு ஏன்னா உள்ள இருந்து எடுக்க நமக்கு கொஞ்சொ ஈஸியா இருக்கொன்னு அது மேல வச் சிட்டு இந்த கலக்கி கேக்குக்கு இந்த மாவு முட்டல்லா கலக்கி வச்சிருக்கோல அத இதுல ஓ அப்டியே அந்த அந்த ஸ்டாண்டு மேல வச்சிடுங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணு கேக் இது உள்ள வைக்கதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷொ அந்த அடுப்பே வெறு அடுப்பே சூடு ஏத்திக்கணு கா உ ப்புல்லாம் போட்டு சூடு ஏத்திக்கணு அதுக்கப்பறொ இத வச்சுட்டு நீங்க நடுவுல இந்தப் பணியாரத் க்க ஊசி இல்ல எதாவது ஒரு ஷார்ப்பான இத வச்சு கத்தி வச்சு லைட்டா குத்தி பாருங்க உள்ள வெந்துருச்சா கா மேல உங்களுக்கு அழகா கோல்டன் ப்ரவுன்ல வந்திருக்கூ உள்ள வெந்துரு அது மாரி இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சொ ஆர் க்கும்னோனேதா ஆனா நீங்க ஒரு பிளேட்ல கமுத்து போடணு.
ம்
அது மாறி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் நீங்க அப்புடிலா இல்லங்க இன்னு எவ்ளோ பேர் எப்டி எப்டியோ ருக்காங்க.
அ
நமக்கு இப்போ ஒரு விஷயொ செய்யணு ஆச வந்துச் ஆ அப்புடி கெடையாது ஒன் மந்த்துக்குனு இல்ல நமக்கு இப்ப சீசன் டைம்ல கொஞ்சொ இந்த நியூ இயர் டைம் இன்னு நெறைய கேக் வரு அது மாரி கிறிஸ்மஸ் டைம்ல நெறைய வரு ஆ ஒரு மந்த்துக் கு ஒரு ஃபோர் ஃபைவ் ஆர்டர்ஸ் வருன் வச்சுக்கோங்களே நா அந்த அளவுக் கு இங்க ஜாயின்ல இருக்கறனால ரொம்பவு ஏ தொழிலுக்கேவு வேல செய்ய முடியாது நெறைய த நா வேணானு அவாய்ட் பண்ணிருக்கே.
ம்
ஆமா எங்க ஃபேம்லி ஃபங்க்ஷன்னு ஆ ஹா பண்ண மாட்டாங்க
நீங்களே ஓனா பண்ணிருவீங்க ம்
உமா அதுக்கே நெறைய பேர் எதாது சொல்லுவாங்க.
ம் இது ப்ரெண்ட்ஸ் மூலியமா அந்த மாரிதா சேல்ஸ் பண்ணிட்ருக்கீங்ளா
ரிலேஷனு அப்பற எங்க வீட்டு சைடு எந்த பசங்களுக்கு பர்த்டேனாலு நான் தா கேக் செஞ்சு தருவ
ஓ ஓகே ஓகே இப்ப நீங்க எந் எந்த மாரி கேக்லா பண்ணுவீங்க
ஒயிட் பாரஸ்ட்டு பிளாக் பாரஸ்ட்டு
பாஸ் கேக் கூட பண்றீங்ளா
அ புல்லாவே ப்ரெஷ் கிரீம் கேக் தா பண்ற ஆமாங்க தௌசண்ட் ருபீஸ் வரு எயிட் ஹண்ட்ரட் நயன் ஆனா எப்டின்னா இப்ப நம்ப ஒரு கேக் தௌசனுக்கு நம்ம விக்கிறோனா நம்ளோட ப்ராபிட் அவ்ளோ நேரம் நம்ம வேல செய்வோ நூருவா நூத்தம்பதுவா தான் கெடைக்கு எரநூரூவா ஏன்னா இதுவே நமக்கு கொறைக்க சொல்வாங்க தெரிஞ்சவங்க என்ன இவ்ளோவா நம் கடைல எவ கிலோ முன்னூறு ரூபாய்க்கு விக்குது கு அந்த பட்டு கேக்லா இருக்கு இல்ல சாதா க்ரீம் கேக்கு அந்த ரேட்டுக்கு கம்பேர் பண்ணுவாங்க கேக்குதாங்க
நடுவுல கட்டாய்ருச்சுங்க ஆ இப்பதா கட் அ எதோ நெட் ப்ராப்ளம் போல
ஹலோ
க்குதா ஹலோ என்னங்க சொல்றீங்க பிளாக் பாரஸ்ட்ல ரொம்ப காஸ்ட்லியாச்செ உங்களுக்கென்ன நூரூபா நூத்தம்பது ரூபா கெடைக்குங்
அது அவுங்க எப்டி கம்பேர் பண்ணுவாங்கன்னா வாங் றங்க சில பேர் புரிஞ்சவுங்க நம்ம கேக்குற காச குடுத்துருவாங்க சில பேர் எப்டி ஜென்மா கேப்பாங்க நீங்க வந்து என்னாங்க முன்னூறு ரூபாய்க்கு கிலோவே விக்குது நீங்க என்ன இவ்வளோ ரேட்டு சொல்றீங்கன்னா அது சாதா பட்டர் கேக் இது ப்ரஷ் க்ரீம் கேக் புல்லாவே பட்டர் கிரி க்ரீம் தா போட்றோ நம்ப விப்பிங் க்ரீம் அதுவே ரேட் அதிக அதா சொல்வாங்க இந்த கேக் க்கு வாங்கற போ விக்கற காச விட நம்ம அதுக்கு வாங்குற பொருளுக்கு போட்ற காசு தா அதி திக
இப்ப நீங்க அந்த மாரி கேக்கறவாங்கிட்ட கடமைக்கு செஞ்சர வேண்டியதானா முன்னூரூபாய்க்கு கெடைக்குதுன்னா உங்களுக்
அது நா ச அது எனக்கு வரலங்க இல்ல அந்த கேக்கு எனக்கு அந்த அளவுக்கு வரல ஆம் மா எனக்கது புடிக்கவு இல்ல வரல அ இல்ல நம்ப பிரிட்ஜ்ல வைக்க சொல்லிடுவோ. வைக்க சொல்லிடுவோ பிரிட்ஜ்ல
அதா பிரிஜ்ல வச்சிருவாங்க பங்க்ஷன் கொஞ்சோ லேட்டாச்சு ம் இதுக்கான பொருள் என்ன அவ்ளோ காஸ்லியாம்
ஆ ஓ ஏங்க ஒரு சாக்லேட் ஆமாங்க சாக்லேட்ல்லா துருவி போட்றோல அந்த பிளாக் பாரஸ்ட்டுக்கு அந்த சாக்லேட் ஒரு ஒரு பா இது மாதிரி இருக்கு. நம்ப ஒரு டைரி டைரி அளவு கூட இருக்காதுங்க. இந்த பால் அட்டல்லா இருக்குல நமக் அந்த பால் அட்டைல ரெண்டு அட்ட சேத்தா எந்த அளவு லெண்த் வரு அந்தளவுதா இருக்கு.
ம்
அதுவந்து நமக்கு நானூர்ருவா விக்கிறாங்கங்க. அது நா வாங்கனன்னா ரெண்டே
இந்த ரெசிபிலா போய் நீங்க யாரு வாய்ன்டுவந்தருவா உங்களுக்கு கே டேயத்துக்
ஆ நா போய் வாய் எங்க ஹஸ்பண்ட் கூட போய் வாங்கிட்டு வந்துருவ. ஹஸ்பண்ட் கூட போய் வாங்கிடுவ. மத்தபடி அது மேல டெக்கரேஷனுக்குல்லா வைக் கிறாங்கல்ல அதெல்லா ஆன்லைன்ல போட்டு விட்ருவ. ஆமாங்க சரிங்க தோழி நமக்குடுத் தநேரோ ஆ நல்லா இருக்கு கரையு வாயில
ம் சூப்ரா இருக்கு ஓகே ஓக் ஓகே நா பண்ண முடியாது மேடம் பண்ணும்போது உங்களுக்கு கூப்டுறே இப்ப காலியா
அப்டிங்ளா சேர் சேரிங்க நா திரும்பி கட் பண்ட்டு திரும்பியு உங்களுக் கே பண்ணவா
ஓக்கே பண்லா இல்ல ஒரு கால் மேல பண்லாமா என்னன்தெர்ல எதுக் பாத்துக்கோங்க
என்னதுங்க
ஒருத்தரே எப்டின்னு தெரீலல்ல
அதா அதா எனக்கு நா இன்னு நெறையா இருக்கு ஆ
செரி ஓக்கே